ஹலோ
வணக்கம் தோழி கேக்குதுங்ளா வணக்கம்
மாலை வணக்கம் தோழி வணக்கம் தோழி என்ன பண்றீங்க ஆ நல்லாருக்கேங் தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்ல நல்லா இருக்கேன் தோழி
தோழி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
பூ கட்டிட்டு இருக்கேன் தோழி நீங்க
சும்மா தாங் தோழி வீ்ட்ல இருக்கேங் தோழி
ம் செரி நம்ம இன்னைக்கான தலைப்பு வந்து பணம் பண தேவை இந்த விலைவாசி உயர்வு அத பத் தி பேசலாமா விலைாசி உயர்வு பத்தி பேசலாமா
ஆ பேசலாங் தோழி
இப்ப இந்த விலைவாய்சி உயர்வுன்றது வந்து இறக் குமதி ஏற்றுமதினால வந்து உயருது ஏறுது அப்டி சொல்றாங்க இந்த உல விலை உயர்வாசி வந்து ரொம்ப பாதிக்கிறது வந்து இந்த நடுத்தர மக்கள தா இல்லைங்களா இந்த நடுத் தர மக்கள் தான் வந்து இந்த பக்கமும் நம்மளால போக முடியாம அந்த பக்கமும் போவ முடியாம இந்த விலைவா சி உயர்வுனால ரொம்ப கஷ்டப்பறோம் இந்த விலைவாசி உயர்வுனால நம்மளுடைய நம்மளுடைய உடல் உடலோடைய கஷ்டத்தையும் செரி மன கஷ்டமும் செரி எல்லாமே அதிகமாவுது இது இல்லாம உடல்நிலையல்லா ரொம்ப பாதிக்கிது இந்த விலைவாசி உயர்வுனால வந்து நம்ம செரி ஓகே இது சாப்டாம இருக்கலாம் இன்னைக்கி இது வேணா இன்னக் இது வேணாட்டு அவுங்களுடைய ஆசைப்படுறது விருப்பம் எல்லாத்தையும் வந்து இந்த விலைவாசி உயர்வுனால விட்டுறாங்க
ஆமாங் தோழி
ம் இத பத்தி நீங்க நெ என்ன நெனக்கிறீங்க
ம் கண்டிப்பாங்க தோழி வெலைவாசி வந்து உயந்துக்கிட்டே தா தோழி போகுது ஒவ்வொவே வருடமும் நீங்க பா பாத்திங்கன்னா விலைவாசியு உயர்துட்டு தா போகுது ஆனா நம்மளோ ட வருமானம் அதெல்லா பாத்தீங்கன்னா அதெல்லா ஃபஸ்ட் நம்ம என்ன வாங்கனமோ அதேதா இப்ப வரைக்கு நீடிஸ்ட்டே இருக்கு தவிர அந்த விலை அந்த விலைவாசி உயர்வுக்கு தகுந்த மாரி நமக்கு வருமானமும் வரு வருதுல்லைங்க தோழி
ம்
அதனால நமக்கு ரொம்ப கஷ்டமாவு இருக்கும் தோழி
ம் இப்ப இந்த விலைவாசி உயர்ந்துச்சி இதனால உங்களுடைய விலைவாசி உயர்வு உயர்ந்தாலு எல்லாமே தா ஏறிச்சி ஒண்ணு கூட கம்மியா இருக்கு நம்ப சொல்ல முடியாது இதுக்கு இது அதுக்கு ஏத்த மாரி நம்ப வருமானமும் நம்ளுக்கு அதிகமா இருந்தா ஓகே பெர
அத பத்தி தெரிஞ்க்காதிங்க தோழி
அதனா இத வந்து அவங்களுக்கு தெரியமாட்டேங்குது நம்ம வேல செய்யற இடத்துலயு அவங்களுக்குமே இரு கொ இந்த எல்லாமே மா பாதிக்கிறது வந்து இந்த நடுத்தர மக்கள் தா நம்ம எவ்ளோதா கஷ்டப்பட்டு உழைச்சாலு செரி என்ன தா பண்ணாலு செரி நம்மளுக்கு நாள் நம்ப அந்த விலைவெசி நம்மளால கட்டுப்படுத்தவும் முடியா யார் ஒருத்தராலையு கட்டுப்படுத்த முடியாதுதா அந்த விலை உயர்வாசி ய ஆனா இருந்தாலு நம் நம்பளால அத வந்து சமாளிக்க முடியல என்னதா எத்தனை பேர் வீட்ல இருக் க எல்லாருமே வேலைக்கு போனாலுமே அத நம்மளால சமாளிக்க முடியல என்னதா நம்ப கரெக்ட் டா திட்டம் போட்டு இந்த மாசத்துக்கு இவ்வளவுதா செலவு பண்ணோ இதுதா பண்ணணுனு இருந்தாலு திடீர் திடீர் செலவு நெறைய வருது
ஆமாங் தோழிஆமா இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாத்திங்ன்னா இப்ப இந்த தங்கமே எடுத் துக்ங்ளாங் தோழி ஓ போன வர்ஷோ வரைக்கு பாத்திங்கன்னா ஏழாயிரோ ஏழாயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி ரேட்ல தா தோழி இருந்துது ஆனா இப்ப பாத் பாத்திங்கன்னா அதோட அது வந்து அப்டியே இரு மடங்கு வந்து ஏறிருக்கு தோழி
ஆமா
இப் ஆனா நம்ம நம்மளோட சைடு எல்லா அப்டியேதா தோழி இருக்கு இப்படியெல்லா இருந்தா நம்ம எப் டி தோழி முன்னேற்றது
ம் இங்கே அ இந்த மாதிரி உயர்ந்தாலு நம்ளுடைய வேல செய்ற எடத்துலயு செரி ஏதாச்சு ஒரு உயர்வு ஏதாச்சு ஒரு அ ச ஒரு பணத்த வந்து கொஞ்சோ அதிகப்படுத்தி தரது அந்த மாதிரி இருந்தாலு பரவால்ல நீங்க லீவ் போட்டாலு நாங்க கட் பண் நீங்க விடுமுறை எடுத்தாலு உங்களுடைய சம்பளத்துலதா நாங்க கை வைப்போ ஏதோ ஒரு ரொம்ப உடல்நிலை கம்மியா இருந்துச்சுன்னா கூட பரவால்ல நீங்க வந்து சேருங்க அப்டின்றாங்க அந்த அளவுக்கு மாறிடுச்சு
நீங்க விடுமுறைக்கு சொல்றீங்க இதே வன்ட்டு ஒரு பத் பத்து நிம்ஷோ ஒரு அர அர மண் வந்தர்ரோ இந்த மாதிரி வன்ட்டு கேட்டாலுமே அதுக்கு அவுங்க வன்ட்டு காசு புடிக்கதா தோழி செய்றாங்க சில தொழிற்சாலைகள் பாத்திங்கன்னா அந்த மாரிதாங் தோழி பண்றாங்க லீவுக்கு பண் அ அதுக்கு பண்றாங்க இந்த மாதிரி கேட்கு போது பண்றாங்க தோழி
இதுவு காலதாமதம் இந்த காலையில இந்த கூட்ட நெரிசல் இந்த பேருந்துல்ல பயணிக்கிறதா ஆக அப்றோ இருசக்கர வாகனத்தில போறதாகட்டு அந்த டைம்ல வந்து இந்த கூட்ட நெ சல் வந்து எல்லா எடத்துலியுமே இருக்கு ஒரு பர்ட்டிகுலர் ஒரு ஒரு குறிப்பிட்ட எடத்துல தா இல்லாம எல்லா எடத்துலியுமே தா இருக்கு அவுங்ளு அனுபவிக்க க்றாங்க இருந்தாலு வந்து அதுக்கு என்ன பண்றாங்கன்னா ஆ கொஞ்சோ கொஞ்சோ காலதாமதமானாலு உங்ளுடைய பணத்துல வந்து நாங்க புடிச்சிருவோ ஒரு மணி நேரோ பணத்த வந்து நாங்க புடிச்சுப்போ அப்டின்றாங்க ஒரு நாள் செஞ்சாலுமே அவுங்க ஒரு பத்து நிம்ஷோ இருவது நிம்ஷோதா காலதாமதமா பொயிருப் ப்பாங்க இருந்தாலுமே அவுங்க நாங்க புடிச்சிருவோ நாங்க புடிச்சிட்றோன்னு புடிச்சிட்றாங்க சொல்றது மட்டு இல்லாம பண்ணிட்றாங்க இதனால டெய்லி டெய்லி அந்த மாரி புடிக்றதுனால ஒரு மா ஒரு முப்பது முப்பது மணி நேரோ வேல ஒரு நாளைக்கு ஒரு மண் நேரோ புடிச்சா கூட முப்பது மண் நேரோ அந்த கணக்கு பொய்டுதும் இல்லையா
ஆமாங் தோழி நம்ம காசு அப்டியே பொய்டுங் தோழி சும்மாவே நமக் வரதே இவ்ளோன்டுதா அதுலியு வன்ட்டு அவுங்க புடிச்சுட்டு தா தராங்க
ம்
அதனாலயே நம்மனால கட் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க முடியாதுங் தோழி
ஒரு இரு சக்கர வாகனத்துனால ஒரு இரு சக்கர வாகனத்துல போமோது கூட இந்த பெட்ரோல் வெல அதிகமாயிடுது இதுவே பேருந்துல போனாலு பேரு ருந்துலயு டிக்கெட் வெல அதிகமாவுது நம்ம என்னதா பண்றது நம்ளால இ ஐ
இப்போ இப்போ ரீசன்டா பாத்தீங்கன்னா அந்த கேஸ் எரிவாயுலா அதிகமா வீத்துட்டு இருந்தாங்கள தோழி இந்த போர் கார்ணமா ம் அது அதனாலயையு வ ந்து ந நமக்கு கஷ்டமாதான் தோழி இருக்கு நடுத்தரவங்க இருக்கவங்கதா ரொம்ப கஷ்டப்படுவாங்க தோழி இது மூலிமா
இப்ப இந்த போர் நிறுத்தமே நிர் நிறுத்திட்டாலு கூட அந்த விலை உயர்வு அப்படியேதா இருக்குமே கண்டி கொறையாது எந்த ஒரு பொருள் விலை உயர்ந்தாலு கொறஞ்சா பரவால்ல ஓரளவுக்கு அது கொறையவே மாட்டேன்து அப்படியே இருக்கு குறஞ்சா கூட பரவாயில்லன் சொல்லலா எவ்வளோ உயருதோ அதே ரேட்ல தா இருக்கே கண்டி கொஞ்ச கூட கம்மியாக மாட்டன்து ஒரு பால் வெலையே உயர்ந்தாலு அது கம்மியா மாட்டேன்ந்து கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குற பால் வெலையு ஒரு இருவத்தஞ்சு ரூப ஆச்சுன்னா அந்த இருவத்தஞ்சு ரூவால தா இருக்கே கண்டி இருவத் ரெண்டுரூபா இருவத்தி மூன்றுவான்னு கொறையவு மாட்
கம்மியாகவே மாட்டது அது இன்னு அதிகந்தாங் தோழி ஆயிட்டு இருக்கே தவிர அது கம்மியான பாடுல்ல தோழி
ம் இப்ப துணி துவைக்கிற சோப் ம் இப்ப இந்த துணி துவைக் கிற சோப்புலயே வந்து ஒரு ஒரு பிராண்ட் இருக்கு அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு உயர்வு ஏத்துறாங்க இப்பயு ஒரு உயர்வு ஏ த்றாங்க அது திருப்பி இன்னு கொறைக்க மாட்டின்றாங் க ஏத்திட்டேதா கொறைக்க மாட்றாங்க அது தரத்த வேணா கொறைக்கறாங்க விலை உயர்வுனால
இ இதுவ இதெல்லா ஓகேங் தோழி உணவுலியு ஏத்டிட் தாங் தோழி இருக் காங்க அங்க இட்லி எல்லா பாத்தீங்கன்னா எனக் தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இட்லி ஓர் இட்லி வந்து அஞ்சு ரூபா அந்த ரேட்டுக் வாங்கனே தோழி ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இட்லியே பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய்கு விக்கிறாங்களவுக் வந்துற்க்
ம் ஆ இது நம்ம இந்த பத்து ரூவா பன்னெண்ரூவாக்கு கடையில போயிட்டு ஒரு மாவு வாங்குணுன்னா மாவு பாக்கெட் அப்டின் சொல்லிட்டு அப்ப வந்து இருவது ரூவா முப்பது ரூவா இந்துச்சு இப்பல்லாம் போ னா நாப்பது ரூவா ஐம்பது ரூபா அப்படின்ற விலை உயர் வு அதிகமாயிட்டே போது ஒரு எண்ணெ சமையல் எண்ணெ வாங்குனாலு விலை உயர்து ஒரு எரிவாயு வாங்னாலு விலை உயர் வு எல்லாமே விலை உயர்வு தா நம்ப எதுக்காகவும் போய் யாருகிட்டயு போய் கேக்க முடியது ஏ உயர்த்தறீங்க அப்படின் சொ சொல்லிட்டு ம் எல்லாத் தையு நம்ம கடந்து போகணு அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைய அமச்சுட் டு தா இருக்கோ இருந்தாலு நம்பளால அத சமாளிக்க கூடிய நலமையில இல்ல நம்ப திடீர் திடீர் திடீர் செலவுலா நறையா வருதுல ஒரு மருத்துவமனைக்கே போனாலுமே கையில ஒரு ஆயிர பா இல்லாம போ முடியாது நம்லால
ஆமாங் தோழி ஒரு இது ஒரு சும்மா செக் பண்றதுக்கே ஐநூறு ரூபா கே க்கறாங்க ஒரு ஸ்கேன் எடுக்கறதுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டாயிரரூபா இந்த மாதிரி பேசுறாங்க தோழி சும்மா நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்குன் நம்ம போயிட்டு வந்துட்டோம்னா ஆ ஒரு ரெண்டாயிரரூபா எல்லா இல்லாம போ முடியாது
ஆ இது அரசு மருத்துவமனையிலயுமே சரி இந்த ஸ்கேன் எடுக்கணுன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபா எல்லார்கிட்டையுமே இந்த கலைஞர் காப்பீட்டுத் திட்டம் இந்த மாரி காப்பீட்டு திட்டம் வந்து நறைய பேருக்கு இல்ல அதோடைய அ நாலேஜுமே அவங்களுக்கு இல்ல இந்த காப்பீட்டு திட்டம் இருந்தாலுமே நறைய பேர் பயன்படு த்துறதில்ல எப்டி பயன்படுத்துறது அத பத்தி தெரியாமலே இருக்காங்க ஒர அந்த மருத்துவமனைக்கு போனாலுமே வந்து ரெண்டாயத்தி ஐநூறு ரூபா மூவாய ரூபா ஸ்கேன் எடுத்துதா ஆகணு அப்டின் சொல்றாங்க நலைமையில இருக்கும் போது என்ன பண்றது எடுத்துதா ஆகணு உடல்நிலையு பாத்தா ஆகணுல்ல
ஆமாங் தோழி அது போயிட்டு வர நம்ம போக்குவரத்து செலவு மருத்துவ செலவு மருந்து செலவு இதெல்லாமே பாத் தினாங்னாவே வந்துருங் தோழி ஒரு நாளைக்கே நம்ம நாலு நாள் சம்பாதிக்கிறது இந்த ஒரு நாள்லே போயிரும் தோழி
ஆமா கண்டிப்பா இதுவு‌ சின்ன கொழந்தைங்கலா வச்சிரு க்க வீட்லலா இன்னு அதிகமாதா செலவு அதிகமாய்ட்டே இருக்கொ திடீன் திடீனு சளி புடிக்கோ ஜொரொ வரு ஒரு பய ஏற்படோ இதுக்காக மருத்துவமனை போனா அரசு மருத்துவமனைல போனா சரியான சிகிச்சை தருவாங்களா தெரியல நம்ம தனியார் தனியார்ல போனா தொட்டாலே சும்மா தொட்டு கூட பாக்க மாட்டாங்க அதுக்கே காசு வாங்குவாங்க
ஆமாங் தோழி கரெக்டு தா தோழி தேநீர்ல்லா அருந்துட்டீங்களா தோழி தேநீர்ல்லா அருந்துட்டீங்களா தோழி
ஆ நீங்க
அ அருந்தியா
ம் ம் ம் ம்
எங்க நீங்க தா வச்சுப்பீங்களா தோழி தேநீர்லா
அஹா இல்ல வீட்ல அம்மா வைப்பாங்க தோழி நீங்க
ம் இங்கயு அம்மாதாங் தோழி வைப்பாங்க தேநீர்லா போட தெரியுங்களா தோழி
ஆ போல தெரியு உங்களுக்கு ம் ம் எப்டி பால் வந்து பசும் ஆ பசுமாட்டு பாலுங்களா இல்ல
ரிங்டோன் கடைல வாங்கரதாங் தோழி
எல்லாமே பணம்தா
ஆமாங்க ச அப்பப்போ வருவாங்க தோழி மாட்டு பால் அதெல்லா விக் கது வருவாங்க அப்பப்போ வாங்கிப்ப ஆனா ரெகுலரா கட பால்தாங் தோழி நீங்கங் தோழி
இல்ல வீட்ல மாடு வச்சிருக்கோ அந்த மாடு கறக்குற வரைக்கு கறப்போ முடிஞ்சது க்கப்புறமா பாக்கெட் பால்தா வாங்கனு செலவு இல்லனாலு சக்கர வாங்குறதுக்கு செலவு அந்தே அதுக்கு போற டீ துளுக்கு செலவு எல்லா இருக்குல
அதுக்கு மிச்சமாகுது இல்லங்க தோழி
நா கண்டிப்பா தோழி ஓக் அடுத்த கால்ல பேசலா ஆ அடுத்த இன்னொரு கால்ல பேசலா தோழி ம்